லோ வணக்கம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கே காலைல எழுந்தவுனே சாப்பாடு பத்தி பேசலாண்டு எனக்கு ஒரு சிந்தனையா இருந்துச்சு அதா சாப்பாடு பத்தி பேசலாம் நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
புரியலங்க திருப்பி சொல்லுங்க
காலைல எழுந்தோனே சாப்பாடு பத்தியே ஒரு சிந்தனையா இருந்துச்சு அதா சாப்பாடுலா பத்தி ஒரு பேசலாண்ட்டு இருக்கே நீங்க என்ன அத பத்தி பேசலாமா
ம் கண்டிப்பா உங்களுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப புடிக்கும்
சாப்பாடுனா எல்லாத்துக்கும் புடிச்சதுன்னா பிரியாணி அந்த மாரி சாப்பாடு வகைகள்தா எல்லாருக்குமே புடிச்ச ஒன்னா இருக்கு
ஓ ஆனா எனக்கு பிரியாணி புடிக்காது
ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரி இருக்கும்
ஓ
சாப்பாடுன்னு சொன்னோனே அதுல முக்கியமா ஆரோக்கியந்தா நம்மளுக்கு உள்ளடங்கி ஒன்னா இருக் எனா நம்ம மு
ஒங்களோட வால்யூம் ரொம்ப டவுனா இருக்கு
சாப்பாடுன்னு சொன்னோனே நம்ம முன்னோ னோர்கள் பயன்படுத்தின அந்த சாப்பாடு முறை தா நம்மளுக்கு நெறையாவே கண்ணுக்கு வரு பாத்துருக்கீங்ளா
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ ஓக்கே இப்ப சொல்லுங்க
சாப்பாடுன் சொன்னோனே நம்ம முன்னோர்கள்லா அந்த சாப்பாட வச்சு சாப்ட்டு அவுங்க உடலே ஆரோ க்கியமா வச்சிருந்தாங்க அப்பெல்லா உணவே மருந்தா தா இருந்துச்சு அந்த இதெல்லா நம்ம இப்போ ரொம்பவே மாறிட்டோன் தா நெனைக்கிறே இப்போ உள்ள முறைல சாப்பாடு முறைல
கண்டிப்பா ஆனா நாங்க இன்னு சாப்ட்டுட்டுதா இருக்கோ களி கூழ் அதெல்லா பண்ணி சாப்படதா செய்றோ டெய்லி
அது சாப்ட போய் தா நம்ம முன்னோர்கள்லா உடல் ஆரோக்கியமா எந்தவித நோயு இல்லாம அப்பல்லா அந்த ச க்கர நோயி எந்த வித நோயுமே இருக்காது அவங்களா ஒரு ஆரோக்கியமா இருந்தாங்க இப்போ உள்ள இதுல பாத்தோன்னா நம்ம சின்ன குழந்தைங்களே நெறையா இந்த உடல் பருமன் அந்த மாரி நோய் கள்லா வர ஆரம்பிச்ருச்சு அதுக்கெல்லா காரணோ சாப்பாடு முற தா நெனைக்கிறே
கண்டிப்பா
அதா அதுவு நம்ம ம் அந்த பாட்டி இதெல்லா நம்ம தாத்தா சின்ன வயசுலே நம்மளே பாத்துருப்போ சமையல் கட்லா ஒரு சின்ன சமையல் கட்டா தா இருக்கு அது இந்த அடுப்பாங்கல் னா ஒரு மண்பான அடுப்பு மண்ண வச்சுதா எல்லாமே செஞ்சிருப்பாங்க அதெல்லா ஒரு ஆரோக்கியமான ஒண்ணு தண்ணீர் குடிக்கிறதா ருந்தா கூட இந்த மண்பானைல வச்சு தா தண்ணீரே குடிச்சிருப்போ அதெல்லா ஒ ரு அது எல்லாமே ஆரோக்கியமா தா கெடச்சிச்சு அப்போ உள்ள முறைல அப்பயே தொழில்நுட்ப எல்லாமே மாற மாற இப் இப்ப உள்ள இந்த மாற்றத்தினால எல்லாமே இந்த கிச்சன் ஒரு புது மாடன் கிச்சன் அந்த மாரி கொண்டு வன்ட்டாங்க அதுல எல்லாமே பாத்தரங்கள் எல்லாமே மாறிடுச்சு அதனால நெறையாவே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இப்பல்லா
கண்டிப்பா நெறைய நோய்களு வர ஆரம்பிச்சிருச்சு
ஆமா அதுவு முக்கியமா ஒண்ணுதா ஏன்னா சாப்பாடு இப்ப இந்த ரசாயன கலக்கறது இப்போ நம்ம ஃப்ரைட்ரைஸ் எல்லாமே விரும்பி சாப்பர்றோ இரவு நேரோ ஆயிச்சுன்னா பரோட்டா அந்த மாரி போ இதெல்லா அப்பெல்லா அது கெடையவே கெடையாது இப்போதா அவசர உணவு காலைல வேலைக்கு போறதுனால சீ க்கிரமே காலைல ஹோட்டல்ல சாப்பறது இல்ல சா சில பேர் சாப்படவே மாட்டோ நேர தவறி சாப்பறது அந்த மாரி செரி அப்பறமா சாப்ட்டுக்ல்லா அப்டின்ட்டு வுட்ருவோ அதனால கூடநெறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நறையாவே இருக்கு
கண்டிப்பா
அதா சாப்பாடுன்றது ஒரு முக்கிய பங்காதா எடுத்துக்கணுன்ட் நா நெனைக்கிறே
ம் நீங்க டெய்லி நீங்க டெய்லி ரொட்டீன் வந்துட்டு கண்டிப்பா கூழ் கம்பு அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்ளான்ன
இல்ல வாரத்துக்கு ஒருக்கா எப்பயாது கூழ் அந்த மாரி சாப்டுவோ
ம் சும்மா கொண்ட கடலைய வந்துட்டு ஊற வச்சு டெய்லியுமே சாப்டுட்டு பாருங்க நல்லாதா இருக்கு
ஆமா அதுவு கூட உடல் ஆரோக்கியமா
ம்
குன் சொல்வாங்க அந்த உடற்பயிற்சி பண்றவங்கள்லா காலைல கொண்டக்கடல ஊற வச்சு சாப்ட்டா அப்டியே உடல் சக்தி அப்டியே அதிகரிக் கு சொல்வாங்க
ம்
அது அந்த மொளக்கட்ன பயறு அதெல்லா நாங்க சாப்டுவோ காலைல எந்த்ரச்ச ஒன்னே அதுல்லா அப்புடியே உடல் பருமனா வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய பங்காதா இருக்கு அதெல்லா
ம் கண்டிப்பா
சாப்பாடுன் சொல்றப்ப நறையாவே ஞாபகம் வருது இந்த ந்த எண்ணெய் பொரிச்சது இப்ப உள்ள கொழந்தைகள் எல்லாமே விரும்புறது இந்த எண்ணெயில பொரிச்சு மசாலா போட்டு டு அதிகமா அதுதா சாப்புட்றாங்க
கண்டிப்பா நானு அப்புடித்தா
எல்லாருமே அப்புடிதா இப்போ உள்ள முறையில ஏன்னா வெளியே போயிட்டோனாலே பத்து கட பதனஞ்சு கட ந்து வரிசையா கடைகள் தா ஏதாவது வாங்கி சாப்புட்ணு அப்புடின்னு நம்ம எச்சி ஊருது அதனால நம்ம வடை ஏதாவது சாப்புட்றோ நம்ம நாக்கு கண்ட்ரோல் பண்ணி வெச்சு இருந்தாலு நம்மளால முடியாம ஏதாவது வாங்கி சாப்ட்டுர்றோ அதனால கூட நறைய பிரச்சனைகள் வருது
ம் ஆனா இப்ப நா கொஞ்சோ கொஞ்சமா மாத்திட்ருக்கே அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கே
அதுவும் நம்ம காய்கறி இயற்கை முறையில காய்கறி சாப்ட்டாலே போது அந்த காய்கறிகள் நம்ம தோட்டத்துலே வெளையுற காய்கறிகள் எடுத்து தினமோ ஒரு காய்கறிகள் எடுத்து சாப்புட்றது அந்த மாரி ஒரு சாப்பாடோடு சேத்து சாப்பாடு அதிகமா சாப்புட்றமோ இல்லையோ காய்கறிகள் அதிகமா சாப்ட்டாலே போதுன்றாங்க
ம் எங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டோ இருக்கு நாங்க தோட்டோ வெச்சிருக்கோ ஆனா நா ஒரு நாள் கூட அந்த தோட்டத்துலந்து காய் பிச்சு சமைச்சதே இல்ல
அட் எங்க வீட்லயுந்தா தோட்டோ இருக்குது தோட்டத்துல ஒரு சில காய்கறிகள்லாம் மொளைக்கு அதெல்லா எடுத்து நாங்க வீட்லயே சாப் சமைக்கிறது அது கூட ஒரு வித்தியாசமான சுவைல இருக்கு நம்ம வெளியே கடைகள்ல வாங்கறதுனா அதுல ஏதாவது ரசாயனோ இல்ல இந்த ஏதாவது ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி அத பழுக்க வச்சிருப் ப்பாங்க அந்த மாரி இது வச்சிருப்பாங்க ஆனா நம்ம வீட்ல இது இயற்கை முறையிலே இது பண்றதெல்லா இயற்கையா கொடைக்கிறதா அதெல்லா வச்சு சமைச்சோம்னா இன்னும் சாப்பாடு சுவையாதா இருக்கும்
ம் கண்டிப்பா
ந சாப்பாடுன்னு சொல்றப்ப எனக்கு இந்த உணவே மருந்துதா ஞாபகம் வருது நம்ம பாட்டி அவங்கல்லா அந்த சமையல் கட்டுலா இப்ப அவங்க சமையல் கட்டு ஃபுல்லா மருந்து மரு தா மருத்துவ மாரிதா இருக்கு சின்ன காய்ச்சல்னா மிளகு ரசோ வெப்பாங்க அது மாரி ஒவ்வொரு இதுக்கு அவங்க கிட்ட அந்த மருத்துவ சமையல அறையிலே எல்லாமே மருந்துகள்லா இருக்கும் சளியோ எல்லாத்துக் க்குமே அங்க உள்ள மருந்து மெளகு அந்த மாரி எல்லாமே ஒரு மருந்தா தா இருந்ச்சு
ம் ஆனா இப்போ அப்புடில்லா இல்ல தானே
அதா இப்போ எல்லாமே மாரிட்ச்சுதா அதா வெளியே போனாலே மருந்து கடா ஒரு ம முக்குக்கு முக்கு மருந்து கடதா இருக்கு ஏதாவ்து ஒரு சின்ன காய்ச்சல்னா உடனே நம்ம மருத்துவர தேடி போயிட்ரோ ஒரு சளி வந்துச்சுன்னா மருத்துவர தேடி போறோ அதுக்கு நம்ம இயற்கை முறையில மிளகு ரசோ அந்த மாரி ரச தங்கள் அப்புடி வச்சு சாப்ட்டாலே போது அந்த ரச இதெல்லா போயிரு
ம் நாங்க மருந்து கொழம்புன்னு ஒன்னு வப்போ
மருந்து கொழம்பா அப்புட்ன்னா
அது வந்துட்டு எப்டி வெப்பாங்ன்னா அது வந்து பச்சையா அந்த எல்லா மருந்தும் போட்டு அத வந்துட்டு அம்மில அரச்சி அதுல கொழம்பு வெப்பாங்க நா வேணா ரெசிப்பி சொல்றே நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா அத வேணா பண்ணி ப பாக்கலா
ம் மஞ்சள் சுக்கு திப்ளி அப்ற வந்துட்டு சித்திரத்தை அப்ற மிளகு இன்னும்ள்ள போடுவாங்க காயம் இந்த ஆறு பொருளையு நல்லா அம்மியில வச்ச அரச்சி கருவாடு இருக்குல்ல
ஆமா
ம் அது வந்துட்டு அந்த குழம்பு வச்சு அது வந்துட்டு ஒரு கடாய்ல எண்ணெ ஊத்தி அப்ற அந்த மருந்த போட்டு நல்லா அது வேகுற வரைக்கு வதக்கி விடணு வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊத்தி அதுல வந்துட்டு அந்த கருவாடு போட்டு அது நல்லா கொதிக்க வச்சு சாப்டுவாங்க அதுதா மருந்து குழம்பு
ஆ இத வேணா எல்லாரு பண்ணி பார்த்தா கொஞ்ச உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு
ம் குழந்தல்லா போறக்கும்ல
ஆமா
ம் அதுக்கப்ற அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க இதெல்லா
ஆ
பச்ச மருந்துனு ஒன்னு அரச்சு கொடுப்பாங்க அப்பற பூண்டு காய அதெல்லா வச்சு ஒரு மருந்து அரச்சு கொடுப்பாங்க நெறைய இருக்கு
ஆ
நீங்க அதெல்லா சாப்ட்டது இல்லயா
இல்ல இல்ல நாங்களா அத சாப்ட்டதில்ல நீங்க சொல்லி தா நானே அது கேள்விப்படுற ஒவ்வொரு பொருளும்
ம்
ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க
அப்டியெல்லா இல்ல இது வந்துட்டு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனலா அதாவது என்னோட கொல்லு பாட்டி எய பாட்டிக்கு சொல்லி் கொடுத்திருப்பாங்க எய பாட்டி எங்க அம்மாவுக்கு சொல்லி் கொடுத்திருப்பாங்க அப்டிதா
ம் ம்
இப்ப நா கத்துக்கிட்ட எங்க அம்மா கிட்ட இருந்து
ஆ
ம் உங்களோட ஃபேவரைட் சாப்பாடு எது
சாப்பாடு எல்லா நா பண்ணதுல்ல என்னாலு பரோட்டா இந்தந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி தான்ப்ப
ம்
எல்லாருக்குமே அது பிடிச்ச உணவா தா இருக்கு இப்போ உள்ள குழந்தைங்கள யார்ட்ட போய் கேட்டாலு பிரியாணி தா வேணு பரோட்டா தா வேணு என்ன சொல்லுவாங்க யாருமே இந்த சாம்பார் சாத புளி குழம்பு இதெல்லா யாருமே சொல்ல மாட்டாங்க
எனக்கு சாம்பார் சாத ரொம்ப பிடிக்கு
ஆ
சாம்பார் சாதமும் அவியலும் வச்சு சாப்புடுவ ரொம்ப பிடிக்கு
ஆ
ம் அது வந்துட்டு அந்த சாப்பாடோட போட்டு பெசஞ்சி சாப்பிடச்ச நல்லா இருக்கோ
இப்போ உள்ள எல்லாத்துலயு மாற்றங்கள் எல்லா இருக்கு எல்லாருமே இந்த சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பாடு தா எல்லாமே அப்பறோ அதனாலே நறைய பிரச்சனைகள் தா இருக்கு
சொல்லுங்க தோழரே கீர சாப்புடுவே அதிகமா பழங்கள் சாப்புடுவே
அ அது சாப்ட்டா கூட உடலுக்கு ஆரோக்கியமான ஒ நல்லா இருக்கு எந்தவித நோய் கூட வராது
ம் நீங்க அதிகமா எத சாப்பிடுவீங்க
நா அதிகமா இருக்கு வீட்லலா விரும்பி சாப்ட்டது ஏதாவது சாப்பாடு வெச்சாங்கன்னா சாப்பாடு இல்ல தயிர் ஊத்தனு தயிர் நல்லா இருக்கு தயிர் ஊத்தி சாப்புறதே அதுவே ஒரு உடல் ஆரோக்கியமானது பழைய சோறுல்லா அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கூட நறையா ஆராய்ச்சி பண்ணி ட்ருக்காங்களா இன்னு அத வெச்சி அதுல அவ்வளோ பெரிய நோய்கள் தீக்குற சக்தி எல்லா அந்த பழையசோறுல இருக்குதா
நா டெய்லி காலையில பழய சோறு இருக்குல
ஆ
அதுல பால் ஊத்தி கொஞ்ச தயிர் போட்டு நல்லா கைய வெச்சு கரைச்சு விட்டு அதுல ஒரு சொம்பு ஒரு டெய்லி இல்ல எப்ப சாப்பாடு எனக்கு மிஞ்சுதோ அப்போ வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி குடிப்பே
கண்டிப்பா அது எல்லாரு குடிக்கிறது நல்லதுதான
இப்ப நா மார்னிங் அதனால அது பண்ணி குடிப்பே நல்லா இருக்கோ
ஆமா நம்ம சாப்பாட பத்தி பேசுனா நறையவே பேசிட்டு போலா இத்துடன் இந்த உரைய முடிக்கலான்னு நெனைக்கிற
ம் கண்டிப்பா
நன்றி